ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க
ஏன்னா எப்படி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் ஆஹ் சாப்டாச்சு சாப்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்களா நாங்க வந்து சொரக்காவும் எற போட்டு அ தொக்கு மாதிரி செஞ்சி முட்ட அவிச்சு சாப்ட்டோம் நீங்க என்ன சாப்ட் ஆ
நா இனிமே தா சாப்ட் ன இனிமேட்டு தா சாப்ண்ணும்
சரிங்க சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க
நீங்க என்ன பண்ணு
நா எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச் நா வந்து ஹவுஸ் கீப்பர் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அவுங்க வர வரைக்கும் இந்த மாரி கொஞ்ச நேரம் போன்ல இந்த மாரி பண்றது பாப்பா வர வரைக்கும் ம் நீங்க என்ன காலேஜு என்ன படிக்கிறீங்க
நா டிப்ளமோ ஒரு கோர்ஸ் படிச்சினு
என்னங்க
டிப்ளமோ கோர்ஸ் படிச்சினு இருக்குற
சரிங்க சரிங்க சரி
ம், உங்க பொண்ணு என்ன உங்க பொண்ணு என்ன பண்றாங்க
எ பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஸ்கூல் போயிருக்காங்க இப்பதா, ஸ்கூல் முடிச்சிட்டு ஃபோர் ஓ கிளாக் வந்துருவாங்க எ பொண்ணு வந்து சகாய மாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ல படிக்கிறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் இயரா, ஃபைனல் இயரா
நா ஃபைனல் இயர்
சேரிங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க நா டுவெல்த் வரைக்கு தா படிச்சிருக்கே, ஹஸ்பண்டு டுவெல்த் வரைக்கு தா படிச்சிருக்காரு நாங்க அவ்ளோ காலேஜ்லா போல எங்க ஊர் வந்து சென்னை நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க
சொன்னைதா, எங்க ஊரு
நானு சென்னைதாங்க சேரிங்க சேரி தே
போனீங்ளா லீவ்ல
நா ட்ரிப் எதுவு போல பிளான் போட்டோ பட் போக முடியாத சூழ்நில ஆயிடுச்சு மூணார் போலான்னு சொல்லி எல்லாரு பிளான் பண்ணி வச்சிருந்தோ போல எ வீட்ல கேன்சல் ஆயிட்டு எல்லா இப்ப மறுபடியு குவாட்டலி எக்ஸாம் பாப்பாக்கு முடிஞ்சதுக்கு அப்பறந்தா பாக்குணு ஏன்னா அக்கா பசங்க படிக்கிறாங்க எல்லா இப்ப ஸ்கூல்க்கு போறாங்க எல்லாருக்கு குவாட்ர்லி லீவ் வந்தா மட்டுதா பிளான் மறுபடியு, நீ நீங்க என்ன சாப்டிங்க இன்னைக்கி மதியானம் லஞ்ச்
இனிமேதா லஞ்ச் சாப்புட்னு
இனிமேதா சாப்புட்னுமா செரி செரி உங்க அம்மா சமைப்பாங்களா இல்ல நீங்களே எதா பண்ணிப்பீங்களா செரிங்க செரி நீங்க ஏதாவது ரிசெண்டா ஏதாவது மூவி பாத்தீங்ளா?
பாத்த எதுவு பாக்கல இப்ப மூவில எது பாக்கல
செரிங்க செரி
நீங்க எதா பாத்தீங்கங்ளா
இல்ல நா இன்னு பாக்கல இப்ப ரீசெண்டா ஹபிபி மூவி போலாம்னு நெனைச்சிட்டு இருக்கோ இன்னு போல போட போனோ ஹபிபின்னு ஒரு மூவி வந்துருக்குல அது படோ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதா
உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன?
பேரு பேர்லா சொல்ல கூடாதுன்னு சொல்லிருக்காங்கப்பா, ம் சேரி சேரி சேரி அ எந்த காலேஜ் படிக்கிறீங்க
நா டிப்ளமோ பாலிடெக்னிக் படிக்கிற
சேரி, சேரி காலேஜ் இது முடிச்சதுக்கப்றோ வேலைக்கு போய் மேரேஜா அதுக்கப்பறமா
இல்ல இல்ல இல்ல இன்னொரு இன்னொரு டிகிரி போட்றது
இன்னொரு டிகிரி ஓகே ஓகே செரிப்பா, அப்றோ அப்றோ உங்க அம்மா வீட்ல யாரு யார்ல்லா இருக்காங்க
இங்க நாலு பேர் இருக்குறோ
ம்
அம்மாப்பா
ம் செரி உங்க அண்ணனுக்கு மேரேஜாயிச்சா
இன்னு நா மேரேஜாவுல இப்போ தா அவுரு காலேஜ் முடிச்சு இப்போ வேலைக்கிப்போனாரு
சேரிங்க சேரிங்க சேரிங்க சேரிங்க அப்புறோ நீங்க ரீசன்டா எங்கயாவது போனீங்களா வெளிய
நா ஏ வேலைக்கு வேலைக்கு கரெக்டாகருது வேலைை காலேஜ் போயிடடு வந்து வேலைக்கு போது கரெக்டாக இருது
பார்ட் டைம் பண்றீங்களா
ஆமா ஆமா
சேரிங்க சேரிங்க ம் இப்போ நீங்க உங்க அம்மா அப்பா அண்ண நாளே நாலு பேரா
ஆமா ஆமா
உங்க வீட்ல எதாவது செடிலா நீங்க வளப்பீங்களா
செடிலா செடிலா வழக்குறதுல வீட் ஆடுதா வளக்குறது
வீட்டு்ல ஆடு தா சேரி சேரி செடி நா வெக்கறதுல
அதெல்லா சண்டைக்காக ஆ
அந்தாடா செரி செரி செரி உங்க அம்மா கூட வழக்க மாட்டாங்களா
ம்
உங்க அம்மாக்கு, அந்த செடிங்களா இன்ட்ரெஸ்ட்ல்லையா
டெய்லரு அவுங்க அதுக்கே கரெக்ட்டாயிடு
டைலரா அவுங்க ஆஹ் செரி செரி செரி அ அ நீங்க சொல்லுங்க இன்னைக்கி என்ன லஞ்ச் சாப்டீங்க சொல்லவேல
அ லஞ்சி நா சாப்டவேயில்ல இனிமேதா சாப்டணு
ஓ அப்டியா, இவ்ளோ நேரோ ஆகுது இன்னு சாப்டாம இருக்கீங்க
ஆ இப்பதா வெல்ல போயிட்டு வந்த வெல்ல போயிட்டு வந்து தா இனிமேதா சாப்டணு
ஆஹ் சேரிங்க சேரிங்க எப்பயுமே கால்ல சீசன்லா சீக்ரமா சாப்ட்றீங்களா
டிஃபன்லா சாப்டம் டிஃபன்லா சாப்டமாட்டா எ பழக்கமேல
டிஃபனே சாப்ட மாட்டீங்களா
ஆமா
சாப்டாக்கூட லன்ச்தா லன்ச்சுக்கூட எப்பயாவது ஒரு நாள்தா அதுக்கப்பமா டின்னர் தா சாப்ட்டு
அது ஏ அப்டி உங்களுக்கு அந்த பழக்கம் எதுமே புடிக்
ஆமா சாப்ட சாப்ட சாப்டவே மாட்டே மல
ஏ அந்த மாரி
எப்பயாவது பசிச்சா ரொம்ப பசி
சாப்டலன்னா எப்டி நீங்க எப்டி பசிக்காதா உங்களுக்கு
ஆஹ் ஹா பசியல்லாம் தண்ணி, ஜூஸ் அத்தா
என்னங்க
தண்ணி, ஜூஸு அதான் சாப்ட எப்பயாவது பசிச்சா சாப்டுகுவே
ஆஹ் ஆஹ் ஆஹ் சேரிங்க - சேரிங்க
உம்
சேரி ரம்ஜான் பக்ரீத்க்கலா நீங்க எங்க போய் ட்ரெஸ்லா எடுப்பீங்க
ஆஹா இங்க, இது வயம்சுல
அது எங்க இருக்கு
ம்ச் இந்த ராயபேட்ட
ஓ ராயபேட்டயா செரி செரி செரி ஓகே நாங்க இங்க மிஸ்ரோட்லய எடுத்துப்போ எங்களுக்கு அதான் கிட்ட கிட்டே எடுத்து சேரிங்க சேரிங்க என்னமா
உம் நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது
எங்களுதான் நா லா அங்கயே போய்டுவோ
சேரிங்க எந்த மாரி ட்ரெஸ்ஸு
ஆஹ் தான் லுங்கி தான் லுங்கி தான்
ஆஹ் சேரி சேரி உங்க அம்மா எல்லாம் சாரீ சுடிதார் எல்லாமே போடுவாங்களா இந்த மாரி சேரிங்க சேரி நீங்க ஏதாவது கேளுங்க ஆ
ஆனா கேக்குற முடியும்
ம் செரிங்க செரிங்க ம் இப் இப்போ நீங்க வந்து காலையில டிபன் சாப்பிலன் சொல்றீங்க வெறு ஜூஸே குடிச்சிட்டு இருக்கன் சொல்றீங்க அந்த ஜூஸ் இப்ப மதியாணம் லஞ்சுக்கு பசி எடுக்கு போது அ ஜூசா அப்பவாது
பசி பசி அச்சா ப பசி எடுத்தா சாப்டுவே அப்படி இல்லனா இல்ல அப்டியே அப்டியே இது பண்ற
செரி செரி சரி நீங்க வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட்லா போட்டு போவீங்களா செரிங்க செரிங்க இல்ல இப்ப இருக்கிற நெறைய பேரு ஹெல்மெட்டே போடாம போறாங்களே
ஹெல்மெட்லா போட்டு தா போவ ஹெல்மெட் போட்டுனு போலனா பைன் கட்டுறதா இருக்
அதுக்கு பயந்தே கா போறது செரி செரி இப்போ இப்ப நீங்க லன்ஞ்சு இப்ப சாப்பிலனா இத்தோட நைட்டு சாப்டுவீங்களா ம் செரி செரியா ம் பாய் தெர்ல என்ன பண்றாங்க வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஜாலியா பேசக்கீங்களா இல்ல அவுங்கவுங்க போன் வச்சிட்டு இருக்கீங்களா
நா போன ஒ ஒரு கட்டில்ல உக்காந்து போன் நோன்டினு இருப்ப அவ கட்டில்ல உக்காந்து
ம் நீங்க தனியா ஒரு பொண்ணா அவுங்க தண்ணியா வரு
ஆமா ஆமாமா
நியூஸ் பேப்பர்லா கெடையாது ஆ ஆ செரி அம்மா கூட யாருக்கு நேரோ டைம் எல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா
பண்ணுவோ இல்லானா போன் வந்து உக்காந்து இருப்போ
அதா கொஞ்ச நேர நம்ம போன எல்லா வச்சுட்டு ஃப்ரீயா பேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம்ங்க பேமிலியோட எந்த ரிப்பப்ப ஏதாவது ரீசா போயிரு தின்ங்களா
அத போயிட்டு வ அனு
பேமிலியோட போனீங்களா சரிங்க சரிங்க நீங்க பேமிலில நெறய பேரா எப்டி உங்க இப்ப நிறைய பேரு ஆஹ் அதா கே
நெறைய பேசா
ங்க செரிங்க ஆஹ் உங்களுக்கு புடிச்சல என்னஸ் பாருங்க எனக்கு ரொம்ப புடிக்கு உ
இதா சாப்பாடு பிரியாணி தா சாப்டுவேங்க
பியானி ம அது சிக்கனா ம
சிக்கன் சிக்கன் தா மட்டன்ல்லா பிடிக்கவே மாட் மட்டல்லா சாப்டவே மாட்டங்க
மட்டன் சாபடிய மாட்டிங்களா
ஆமா ஆம் ப சிக்கன் பிப் இல்ல இல்ல அந்த ஆடு வ ரெண்டு ஆடு வெள பிடிக்கல சாப்பல
னாலயே உங்களுக்கு புடிக்க மாட்டேங்குதா ஆமா அதோட ஸ்மெல்லே எனக்கு நா எல்லா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட் கண்ணு எல்லாமே எல்லாமே ஏ பொண்ணுக்கு வந்து சிக்கன் மட்டுமே ரொம்ப புடிக்கு சிக்கன் ஃபிரை பண்ணி குடுத்தா எவ்ளோ குடுத் ல்லா வந் ஏ பொண்ணுக்கு போயிட்டே இருக்கு உள்ள அந்த மாரி சிக்கன் ஃரை எரா ஃரை இதெல்லா ஃபரை பண்ணி குடுத்தா நல்லா சாப்
எல்லா சிக்கன்லா ரொம்ப இது சிக்கன்னா என்னா குடுத்தா சாப்டுவே மட்டனு அல்லாம் சாப்டவே மாட் தொட கூட மாட்டே
ஆஹ் செரிங்க செரி கொஞ்சமாது லைட்டாவாது சாப்பிடணுல எப்பவுமே சிக்கனே சாப்பிட்ருக்க கூடாது அது ரொம்ப ஹீட்ல
அதுகூடல்ல
ம மட்டன்ல எதுமே சாப்ட மாட்டீங்ளா மட்டன் கறி மட்டனு எதுமே இப்ப கல்யாண் த்துக்குலா போன மட் ட்டன் பிரியாணி தான போடுவாங்க நீங்க என்ன செய்வீங்கள் அப்போ சேரிங்க சேரிங்க சேரிங்க ரொம்ப நன்றி உங்க கூட பேசுனதுக்கு உம் நல்ல நேரம் முடிந்து விட்டது ரொம்ப நன்றி வணக்க